ஆ கேக்குது சொல்லே
ம் இப்ப எ போன் நாளைக்கு பேர் ரெடி பண்ணியே ஆகணு
ம் எங்க போற
தீல ரெண்டு பட்டனுமே போயிருச்சி இப்ப என்னால சவுண்டு வைக்கவும் முடியாது கம்மியாக்கவும் முடியாது
இப்போ நறையா இருக்கா கம்மியா இருக்கா
நார்மலா இருக்கு
ம்
நார்மலா எனக்கு கேக்குது நல்ல வேல கம்மியா இது வக் கில
எங்க போய் பண் எங்க போவணும் இப்ப ஒனக்கு
அன்னைக்கு என்னோட பழைய ஃபோன்ல அப்டிதா ஆச்சி அப்போ அவங்க சொன்னாங்க ஐநூரூபா ஆவுமாமா இந்த பட்டன் சேரி பண்றதுக்கு இப்போ பேசாம ஷாட்ட கேக்கலான்னு இரு எங்க அம்மாட்ட சொன்ன எங்க அம்மா என்ன சொல்லுது இந்த ஃபோனே குடுத்துரு அப்டிங்கிது இப்ப இந்த ஃபோனே குடுத்துரு காலேஜ் போமோது வேற வாங்கிக்கலா அப்டின்னு ஓ அவன்ட்ட கேக்கலான் தெரிஞ்ச ஃப்ரெண்டு கட எதா சொல்லு எதுகாச்சி யூஸ் ஆகட்டும் அவன்
அவ்ளோதா
காலையில இருந்து கூப்ட்டுன்னே இருக்கான் எடுக்கவே மாட்டா அவாய்ட் பண்ணுவ
ம் எடுக்கலையா
ஐயா எடுக்கவே இல்ல நானு
அன்னைக்கு நம்ம வெளிவச்சி பேசுணோம் இல்ல அது அதுவா அதா லாஸ்ட்டா
ஆஹ நேத்து நைட்டும் பிக் பண்ணல நேத்து நைட்டு நா இவன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தன் கால் பண்ண ஆனா எடுக்கல அதுக்கு முன்னாடியும் கால் பண்ண எடுக்கல வெளிய வெளிய வச்சி பேசனுனா
வெளிய வச்சி பேசனியா
வெளியவச்சி நம்ம பேச பேசல லூஸ் ஆட்டம் அவன்ட்ட
ஓ ஆமா ஆமா ஆமா ஆமா இல்ல நானு நெனைச்சி நீ வீட் டுக்கு வெளிய வச்சி பேசனியோ யோன்ன ச்ச
ஐய அங்க நா எதுக்கு பே எனக்கு மெசேஜ் அம்ச்சான் வெளிய வா வீட்டுக்கு வெளிய வானு அப்ப நா கேட்டன் மெசேஜி மு இவண்ண யாரும் வெளியில வர சொல்ல மாட்டாங்க அப்டின்னாங்க அப்டின்னே சேரி தெரியாம கூப்டுடே அப்டின்னா ஆ சேரி ஓகே அப்டி என்ன இவனுக்காக வெளிய வேற போறாங்க வேற வேல இல்ல
அதுதான்
கேட்பான் அவன் அன்னைக்கே சொன்னா நான் வேனா உனக்கு சிம் நெட்வொர்க் மாத்தி தரேன் ஆர்டெலுக்கு அப்டின்னா
ஏன் ஏர்டெல் இங்க கிடைக்குமா
ஆமா என்னோட மேல வந்தா தானே கடைக்கும் கீழ உட்காந்தா கிடைக்காதுல்ல அதனால அவன் மாத்தி தரேன் அப்டின்னா இப்ப நான் வேண்டாம் வேண்டாம் எனக்கு மாத்திக தெரியும் அப்படின்னே சரி இதுக்கு வந்துட்டு கேட்போம் அவனிட்ட ஏதாவது தெரி யாராச்சும் இருக்காங்களா
கேட்டுப்பாரு
என்ன
கேட்டு பாருனே
உம் கேக்கணும் எப்டி சரி பண்ணிப்பேனா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆல் செட் இங்க கால் மட்டும் தான் கன்டிப்பா முடியாது வேற எது கூட செட்டிங்ஸ்ல போயிட்டு மாத்திக்கலாம் ஆஹ் இது என்ன பண்றதுன்னு தெர்ல
இப்ப என்ன நம்மள விடமாட்டாங்களா வெளியே
சரி சரி சொல்லு சரி என்ன பண்ணலாம் ஏதாவது சொல்லிட்டு ஓ எல்லாமே
உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களாமா
ஆஹ்
உங்க புள்ளைய நான் பாக்றேன் அப்போ உனக்கு அ வந்து ஏதோ மாப்பிள பார்த்து பாத்துருங்கலாமா கொண்டு வந்தாங்கலாமா நல்ல ஜாலி டைப்பு வெளியிலாம் சு சுத்திட்டே இருப்பாங்க அப்டின்னு அப்ப பழனி வெளியே வரமாட்டியாமா இப்போ கேட்டாங்களாமா என்ன தெனமும் போறா அப்படின் டு அப்புறம் ஒரு மாதிரி ஆச்சாம அவங்க அம்மாவுக்கு
நான் கேட்டா அதுல என்னமா தப்பு இருக்கு அப்படினே போ எங்க அம்மா உனக்கு வேணா அதல்லா அப்பா இல்லாம இருக்கலா நீ வந்து இங்க நாலு பேரு என்ன நினைக் இருப்பாங்கன்னு கண்டுக்காம நடக்கலா நீ என்னால்லா அப்படி இருக்க முடியாது அப்படியெல்லா இருக்கிற மாரிதா துணியல்லா எடுத்துட்டு கிளம்பிரு நீங்க நீங்க
அ இவங்க இப்படியே அடுத்தவங்க என்ன பேசுவாங்க அப்டின்னு நினைச்சு டே
ம்
அவுங்க என்னமோ பேசிட்டு போறாங்க அப்படின்னா ஜாலியா இருக்கலா ம்
ஆமா நீங்க ம் எங்க அம்மா வேற நீ சொல்றனாலதா அந்த பிள்ள வருதாம் தா மெசேஜ் அனுப்பாத அந்த பிள்ள அவுங்க அத் கத்தாட்ட காமிக்கினுமோ இன்னைக்கு வண்டி வச்சுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ இவ சொல்லியிருக்கா ன் காமிக்கிறாளாமா அப்படி நீங்க ஏதாச்சு ஏதாவது நீ இப்ப உன்னை எல்லா நம்பவே முடியாது ஏதாச்சு பிரச்சன கிது எடுத்துட்டு வந்தேன்னு வையே அப்புறமா அவுங்க என்ன சொல்லுவாங்க இவ கூட சேர்ந்துதா இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நீ அந்த பிள்ளைக்கு கெடுத்துறாத அப்படிங்கறனா
ஓ நம்மள பத்தி நம்மளுக்கு தானே தெரியு
ஆமா என்ன அப்படி சொல்லுது அதுக்கப்புறோ எங்க அம்மா என்னல சொல்லிச்சு என்னனு கேட்டுச்சு உனக்கு எங்கேயோ கனெக்ஷன் இருக்கா அப்படி சொல்லி கேட்டுச்சு யாரு கூட என்ன கனெக்ஷன் அப்படின்னு அந்த பையன் கூட அப்படினே அப்போ நா சொன்னே ஏமா அவ எனக் கண்டுக்கிறது கூட இல்ல அப்படினே அப்போ அப்படி இருக்கிறதுதா நல்லது அவனு நல்ல பயன்தா நீ போயி அவனிட்ட பேசி அவ மனச கெடுத்துறாதகுது டா
ஏ
நாம அவ மனச கெடுத்து தவறா அவனுக்கு பிரச்சனைைய கொண்டு வந்துறாத அப்பறோ இவுங்க தா எங்க அம்மா எங்க அம்மா கிட்ட நா மட்டு தா இந்த உலகத்திலேயே கெட்ட
ஏ எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லு ச்சு அன்னைக்கு சண்டையில ஆ நா வந்து கெட்ட பிள்ளையாமா நீதா நல்ல பிள்ளையாமா
இல்ல நா தா கெட்ட புள்ளயாமா உன்ன கெடுத்துருவேனாமா ஆம் கூட வெளியில வந்து நா ஏதாச்சு தேவையில்லாமா வேல பண்ணுவேண்ணாமா வேல பண்ணிட்டு ஏதாச்சு மாட்னா அப்புறோ உங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்களாம்மா பர அ அது பருப்பு சரியில்ல
அ அது என்ன ஒன்டு இல்ல இப்ப என்ன தெரியுமா உங்க வீட்லயு எங்க வீட்லயு அம்மா எங்க அம்மா அப்பா சரி உங்க அம்மா அப்பா சரி ரெண்டு பேசியிருக்காங்கல்ல பழக்கோ அப்ப எங்க எங்க அப்பா அம்மா உன்ன தப்பா நனச்சுருவாங்களோனு உங்க வீட்டுல எங்க வீட்டுல வந்து எங்கே என்ன ஏதாவது தப்பா நனச்சிருவாங்களோன்னு உங்க அப்
ஆ அப் அதே தா
அதேதா ஏன்னா நானு ஒரு விஷயத்துல மாட்டிருக்கே நீயு மாட்டிருக்
ஆமா உங்க அம்மா சா சொன்னாங்களாமா எங்க வீட்லயு இந்த மாரி ஒண்ணு நடந்திருக்கு திருப்பி நடக்காம இருக்கணுங்கறக்காகதான் நா இப்டில்லா பார்த்துட்ருக்கே அப்டின்னு சொன்னாங்களாமா உங்க அம்மா
எங்க அம்மாவுக்கு வந்து ஊர் உலகோ ஃபுல்லா சொல்லி சுத்தணு
ஏதுவு சொல்லுவ அவுங்க வீட்லயு இந்த மாரி ஒரு பிரச்சன நடந்திருக்காமா பாவோ இல்லாம அந்த பிள்ளைக்கு இனி ஒரு கெட்ட பேரு வாங்கி குடுக்காதனு அப்டின்னு நா என்னமா பண்ண போறேனு கேட்டா உ இப்டி ப் ச் என்னம்மா வேண்டா வேண்டாங்கறே ஒன்னா ஒரு அளவோட ருன்சுக்கோ நீ இப்டியே பேசி பேசி அந்த பிள்ளயு கெடுத்துருவே நீனுயே அப்படினு எல்லாமே இப்பென்ன சொல்றீங்க நீ கூட நீ கூட முன்னாடி ல்ல வெளிய வெளிய போவோ நா ப ஸு டியுஸனுகு போவ இவ கூட போவே அப்டிலா பண்ணுவேங்க நீ அவள எங்கயே வெளியே போ மாட்டிலாமா அப்ப இப்ப நீ எ கூட ஃபந்து வெளிய வாரியாமா ஆமா என்ன சொல்லுது நீ கூட சேந்தது இவ்ளு வெளிய வ யாமா தோ எங்கம்மா இந்துட்டு அப்டி அப்டி இருந்த புள்ளய இப்டி மாத்திராத அப்றவங் என்ன சொலுவாங்க இவ கூட சேந்துதா அப்டின் சொல்லிருவாங்க அப்டி அந்த பிள்ளைக்குரிய கப்பே வாங்கி குடுக்காத
உ
ஓகே நா வந்துட்டு உ
எங்கப்பா அ ஒன்னால அ அவங்க வீட்ல அவள திட்ட போறாங்க
உ
அவங்கப்பா திட்னார்னா அவர் திட்டிட்டேயிருப்பாரு சண்டே ஆயிட்டேருக்கு ஆ உன்னால அவங்க வீட்ல ச்சன ஆக்காம இருந்தா செரி நா என்ன பண்ணே கேட்டா என்னால என்னாலன்னா எப் இருக்கு ஆ சேரி விட்டுட்ட நானு சேரி சேரின்ட்டு
என்னால நீ கெடக்கூடாதாம்மா
உன்னால நா கெடக்கூடாது என்னால நீ கெடக்கூடாது
அப்பிடி இருக்கறமாம்மா நம்ம அய்யோ
சஹும்
இங்க வேற எங்க அம்மா வாரத்துல ரெண்ட் நாள் போங்க அதுக்கப்புறமா ஆ இங்க எங்காச்சு மொட்ட மாடிக்கு போங்க வெளிய வெளையாடுங்க ஓடி புடிச்சு வெளையாடுங்க இப்டிலா சொல்லிட்டு இருந்துச்சு எங்கம்மா சேரி சேரி இப்பிடிலா சொன்னா நா என்ன பண்றது சொல்லி எங்கம்மாவ ம் டுப்
எதோ ஒன்னு பண்ணணு ஒரு மாரி என்டர்டைமெண்ட் க்கு
என்ட்டர்டைமெண்ட்டு க்கு இது ரோட்ல போறவங்களலா மா மாடில நின்னு கத்து எல்லா சண்டைக்கி வருவாங்க என்டர்டைமென்ட்டா இருக்கு இப் டி எல்லாத்தயு மேல நின்னு இல்லாட்டினா என்ன பண்ற பையன கூட்டிட்டு வந்து மொட்ட மாடில உக்காந்துக்கோ
ஐயோ
ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டா இருப்பா
ஐயோ தேவயில்லப்பா வேண்டவே வேண்டா
அவ்ளதா நா அப்புறோ ம்
பொதச்சுருவாங்க
வேற எதாச்சு என்ன இத சொன்னா பண்ண வேண்டா அப்டின்னு
என்னது
அந்த இதுதா எழுதறது ரைட்டா டக்கு டக்குன்னு கேட்டு எழுதறது
அது நம்ம அப்புற பாத்துக்கலா
ம் ஆமா நகர சவர்மா சாப்பனுபோல எங்க அப்பா வேற ஆ இரு நானு கூப்படு ஆ
ம் செரி செ ஏ